வணக்கம் தோழி
வணக்கம்
நல்லாருக்கிங்ளா தொழி
நல்லாருக்கே
ஆ வீட்ல கணவர் குழந்தைகள்லா நல்லாருக்காங்ளா தோழி
எல்லா நல்லாருக்காங்க
சரி தோழி சரி தோழி உங்களுடைய குழந்தைக்கு இப்ப சத்து மாவு கஞ்சி வந்து குடுக்கலான் யோ சிருக்கிறீங்க அப்டின்னா என்ன மாரி தயாரிச்சு குடுப்பீங்க தோழி என்னென்னெல்லா சேத்து தயாரிச்சு குடுப்பீங்க தோழி
முந்திரி பாதாம் அதுக்கப்றம் கம்பு இந்த மாரி அதுக்கப்ற ம் கல் கடல கல்லக்கான்னு சொல்லுவாங்கல்ல கடல நிலக்கடல என்ன அது அதெல்லா ட்ரை பண்ணி இன்னு ஒரு சில பொருட்கள்ல்லா சேத் தி ட்ரை பண்ணி ம் வறுத்து அத அறு ஆ அரச்சு குடுப்போ
சரி தோழி ஆ அந்த மாரி பண்லா தோழி இது பாத்தீங்கன்னா கருப் புக் கவனி அரிசின் சொல்றது வந்து பாத்தீங்கனா நெறய ஆரோக்கிய சத்துகள்ல்லா அதுல நெறய இருக்குன் சொல்றாங்க சொல்லி பழங்காலத்துல ராஜாக்கள்ல்லா அதுதா சாப்ட்டாங்க அப்டின் சொன்ன அரிசி சில வந்து நெறய வகைகள் இருக்கு இல்லையா கருப்பு கவணி அரிசி சி மாப்பிள்ளை சம்பா வ அரிசி யானை அரிசி கருப்பு யானை அரிசி அப்டின்ற அரிசில்லா நெறய இருக்கு இப்ப கருப்பு கலர்ல இருக்கு இருக்கிற உணவுகள்லயே அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்கறது வந்து மருத்து மருத்துவர்களோட கருத்து தோழி
ஆமா
ஆமா நீங்க குழந்தைக்கு பாத்தீங்கன்னா இப்பவ்ல இருந்தே நல்ல ஆரோக்கியமான உணவுகள குடுத்து வளர்க்கணு தோழி அப்பதான் எதிர்காலத்துல ஆ நம்ம வந்து வர்ற வந்து நோய்களல்லா எதிர்த்து போராடுறதுக்கு அவங்க உடம்பு வந்து தயாராகு தோழி அது மட்டு இல்லாம நம்ம சிறு வயதுல இருந்தே பழகுனாதா வளர வளர குழந்தைகள் பாத்தீங்கன்னா நல்ல உணவுகளுக்கு பழகு வாங்க முடிஞ்ச வரை இந்த ஹோட்டல்களுக்கெல்லாஅழச்சி செல்லாம இருக்கிறது ஆ ரொம்ப நல்லது தோழி ரொம்ப நல்ல பழக்க தோழியது
சரிங்க தோழி
ம் சரி தோழி அ நீங்க வீட்ல என்ன மாதிரியான உணவு தோழி அடிக்கடி செய்வீங்க
ம் நான் என்ன தோணுதோ அப்போ என்ன தோணுதோ அதா பண்ணுவ
ஆ சரி தோழி ஆ அம்மாவுக்கு அம்மா செய்யற சாப்பாடு உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் தோழி
எனக்கு எல்லாமே புடிக்கு எங்க அம்மா செய்யற சமையல்
ம் நல்லது தோழி அம்மனாலே எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு தான இல்லையா அம்மா நமக்காகவே வாழ்றவங்க அதே மாரிதா என் குழந்தைகளுக்காக நா இருக்க தோழி என்னோட என்னோட குழந்தைகள் தா என்னோட எதிர்காலமே எதிர்கால லட்சிய வந்து அதுங்கள நல்ல முறையில கொண்டு வந்து நல்ல முறை யில ஒரு பதவில வைக்கணுங்கிறதுதா என்னுடைய லட்சியமே தோழி
ஓ
ஆமா தோழி அதுக்காக நா போராட்ற
சேரிங்க இப்போ இது என்ன காலேஜு இப்ப ஒங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல காலேஜுல என்ன இது எடுக்லா
ஆ இப்ப எ த எ பையே பாத்தீங்கன்னா டென்த்ல நல்ல மார்க் தா எடுத்திருந்தா அவனுக்கு உடல்நிலை குறைவு இந்த அல்சர் இருந் ததுனால கொஞ்சம் சரியா படிக்க முடியல நல்ல மார்க்குதா எடுத்திருந்தா ஆனா த்தி ஐம்பத்தி நாலு மார்க் எடுத்திருந்தா இருந்தாலு அவெ அந்த உடல்நலம் பாதிக்கப்படாம இருந்திருந்தா இன்னு நல்ல மார்க் எடுத்திருப்பா தோழி அ பாத்தீங்கன்னா அவன ஜே இ எக்ஸாம் எழுத வ ச்சு அத அவன வந்து ஐ ஐ டி ரிபிள் ஐ டி அந்த மாரி பெரிய இன்ஸ்டூஷன்ல அவன சேக்கணுன்றது என்னோட பெரிய கனவு தோழி
ஓகே
ஆமாந் தோழி ஒங்களுக்கு அத பத்தி ஏதாவது அ ம் கருத்து இருக்கா தோழி ஏதும் அ ம் ஆ செய்யலாம் அப்டி செய்யலாம் அப்டிங்கிற ஒரு இது இருக்கா தோழி
இல்ல எனக்கு அது இல்ல அவிங்க அவிங்களுக்கு நம்ப என்ன ஆசப்பட்டாலு அவிங்களுக்கு இது எடுக்கலா அப்டின் சொல்லி ஒரு ஆச இருக்குல்ல
ஆமாந் தோழி
ம்
இல்ல அவெ அவனுக்கு ஓ கே தா ஜே இ எக்ஸாம் எழுதணூனு அவன அப்பேலிந்தே ப்ரிப்பர் பண்ணிட்டுதா இருக்கே தோழி
ஓ
ஆமாந் தோழி
நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அவிங்க அதுக்கு ஓகேவா ஓகேவா இருக்காங்களா
ஆ அவனுக்கு ஓகேதாந் தோழி அவனுக்கு அவனுக்குந் தா ஒரு லட்சியோ இருக்கு நல்ல முறைல வரணு ஏனா என்னோட அண்ணனோட கொழந்தைங்கள்லா பாத்திங்கன்னா ட்ரிபிள் ஐ டி ஐ ஐ டி இது மாரி இன்ஸ்ட்டியூஷன்ல படிக்கு இவனோட ஒரு ரெண்டு வயசு ம கூட உள்ள பசங்க தா அதுங்க ரெண்டு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு கூட உள்ள பசங்க தா அதுங்கலா அதுங்கல்லா டிரிபிள் ஐ டி ஐ ஐ டில தா சேந்து நல்ல முறைல இருக்காங்க நல்ல முறைல சம்பாதிக்கிறாங்க அவங்க லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிட்டாங்க குறுக்கிய காலத்லயே செட்டில் ஆகிட்டாங்க தோழி
ஓ அதுனாலதா நீங்களு இந்த இது எடுக்றீங்ளா
ஆமாது இல்ல எனக்கு சிறு வயதிலே இருந்தே எனக்கு ஜி எனக்கு வந்து அந்த அளவுக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல தோழி அதுனால என்னுடைய பசங்கள நா வந்து ரத்த பரிசோதனைக்கு படுச்சிருக்கே தோழி
ஓ
ஆமாந் தோழி
ஓ சூப்பர்
நன்றி தோழி
ம்
ஆ சரி தோழி ஆமா நா என்னோட பையன பார்த்தீங்கன்னா அது மாரி கொண்டு வரணுன் தா ஆச தோழி ஒங்களுக்கு ஏதேனும் கருத்து இருக்கா தோழி அந்த எக்ஸாம் பத்தி யோசன ஏது இருக்கா தோழி அந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு ஏது கருத்து இருக்கா தோழி
இல்ல எது இல்ல
ஆ சரி தோழி எங்களுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோ கிராமோங்கிறதுனால எங்களுடைய குழந்தைக் கள வந்து வெளியில அனுப்புறது கொஞ்சோ சிரமமா இருக்கு தோழி எனக்கு அதுதா இப்ப எனக்கு பெரிய டிசப்பன்ட்மெண்ட்டா இருக்கு தோழி அ
ஓகே
பார்த்திங்கன்னா காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு ஆட்டோல தா போற மாரி இருக்கு ஆட்டோல தா வர்ற மாரி இருக்கு எடையில வர வரணு அப்டின்னா நைட் ஆயிடு நைட்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரது கொஞ்சோ சிரமோ தோழி ஆமா தோழி அதுதா எனக்கு கொஞ்சோ சிரமமா இரு க்கு
ஸ்கூல் பஸ் இந்த மாரி அந்த எது அந்த மாரிலாம் எது வராதா
ஆ ஸ்கூல் ஆட்டோல போறதுனால எனக்கு பிரச்சன இல்ல ஒரு டியூஷனோ இல்ல எக்ஸ்ட்ராவா எதாவது கத்துக்கணு புள்ள வந்து எக்ஸ்ட்ராவா கத்துக்கணு இப்போ ஜே இ இ க்கே ப்ரிப்பர் பண்ணணு இல்ல வேறு எது கோர்ஸ் சேர்த்து விடணு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து சரியான வாய்ப்பு அமைய மாட்டேங்கது தோழி
ஓ
பக்கத்துல இருந்து போய் படிக்கிறதுக்கு இங்கேருந்து தூரமா போய் இங்கேயிருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கு தோழி அ பள்ளி க்கு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு தோழி அதனால பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் இருக்கு தோழி அதனால பாத்தீங்கன்னா அ குழந்தைய வெளியில அனுப்புறதுக்கு அதுவு பெண் பிள்ளைய பாத்தீங்கன்னா வெளியில அனுப்புறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு தோழி ஏன்னா காலோ அப்டி இருக்கு தோழி
ஆ ரொம்ப கெட்டு போய் கிடக்குது யார நம்பறது இப்போ கேரளாவுல கூட ஒரு இது நடந்தது
ஆமா தோழி அத நா அத நா ஓபன் பண்ணி பாக்கவே இல்ல தோழி அதெல்லா தலைப்பு தா படிச்சே அத ஓ பன் பண்ணி பாக்கவே இல்ல தோழி ஆனா செய்தி எ தங்கச்சி இந்த மாரி ஆச்சுன்னு சொன்னா அது கேட்டோவுட்னே எனக்கு அப்டே கிருகு ஒன்ற வயசு குழந்தைய இந்த மாரி செய்யறதுக்கு ஓ எவ்ளோ பெரிய ஒரு கொடும்மகாரனா இருப்பா சொல்லுங்க எப்படி
இது அந்த மாரி பண்ணிட்டு ரொம்ப புடிக்கலினா கொண்டு போய் எதாவது ஆசரமோ அந்த
தோழி மொதல்லா கொண்டு போய் ஜெயில்ல போடுனு
ஆ ஆமா அய்யோ பாவோ இல்ல கை அந்த குழந்தையோட ரெண்டு கையு ஒடைச்சி பிரைவேட் பார்ட்கிட்டேல்லா
வருது
உத்தரகாண்ட்ல கூட
ஆமா தோழி நீ இப்ப பாத்தீங்கன்னா காலோ ரொம்ப கெட் டு கெடக்கறதுனால ஆ கொ கொழந் பெண் பிள்ளைகளை பாத்தீங்கன்னா
இப்ப பெண் பிள்ளையு இதாத்தா வளத்தணு ஆண் பையனையு இதாத்தா வளத் அத்தனை யாரையு இது சொல்ல முடியாது
ஆமா யாரையுமே நம்புற சூழ்நிலை இல்ல பாருங்க கூட பிறந்தவங்களாகட்டு பக்கத்திலே வளந்தவங்களாகட்டு அ அது பக்கத்திலே வளந் தோவங்கதா பாத்தீங்கன்னா கோயம்புத்தர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிள்ளய வந்து ரொம்ப கொடூரமா கொண்ருக்காங்க
ஆமா அம்பத்திஒன்பது வயசு ஏதோ ஒரு முதியவர் வந்து பன்னெண்டு வயசு பொண்ணையு, ஒரு மூணு வயசு கொழந்தையு அந்த மாரி ஒரு நியூஸ் வந்துச்சு, சாகல அவிங்க வந்து உயிரோடு இருக்காங்க பன்னெண்டு வயசு பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்க மூணு வயசு கொழந்த வந்து அ இயற் கை இது இது பண்ணும்போது மனம் அந்த இது இது பண்ணும் போது அவங்க அம்மாவா பாத்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்பறோ விசாரி அந்த மாரி
ஆமா தோழி, ஆமா தோழி. அது மாரி இப்ப ஆட்சி மாறி வந்ததுனால ஆ நம்ம கட் சட்டங்கள் வந்து கடுமையாகனு தோழி கடுமையானச்சுன்னு வச்சக்கீங்களா இந் இந்த மாரி பிரச்சன எல்லா இருக்காது இப்ப தண்டன உடனே கெடச்சிது பாத்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர் தீர்ப்புக்கு அதே மாதி ரி எல்லா எல்லாத்துக்கு கடுமையான தண்டன குடுக்கணு தோழி இந்த மாரி இந்த போ போக்ஸோ பாத்திங்கனா கடுமையான தண்டன குடுக்கணு தோழி
ஆமா, இப்ப உங்களுக்கு இந்த இதுல வந்து என்னென்ன புதுசா இந்த மாரி ரூல்ஸ் கொண்டுவந்தா நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுது
ஆமா தோழி எ மனசுல நறைய இருக்கு தோழி, எனக்கு சொல்ல எனக்கு வாயில சொல்ல முடியாத இந்த போக்சோ சட்டத்தில கைதாரவங்கள பா பாத்திங்கனா இந்த வயசானவங்க இந்த மாரி அந்த சின்ன கொழந்தைங்களுக்ல்லா டார்ச்சர் பண்ணி கொல்றவங்கள பாத்தீங்கன்னா எனக்கு நறைய இருக்கு எனக்கு சொல்லனுனா நா சொல்லிக்கிட்டே இருப்ப
அதெல்லா ஓகே, இல்ல இப்ப எங்க இந் த மாரிலா இருக்கு, நார்மலா இப்ப டெய்லி நீங்க வெளியே போம்போது இந்த மாரிலா இருக்கு இதுக்கு இந்த மாரி இருந்தா நல்லா இருக்கு, அப்டினுட்ருக்குல்ல அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு
நா அதிகமா வெளியில போமாட்ட தோழி, ஏன்னா என்னோட கணவர் வந்த வந்து எங்கள அழைச்சிட்டு போனாதா நா அதிகமா எங்கேயுமே வெளில போறதில்ல அதா நா சொன்ன இல்லையா நா கிராமத்தில இருக்கறதுனால அதிகமா எங்கேயுமே வெளியே களம்புறதில்ல தோழி. அ என்னோட கணவர் வந்து அழைச் சிட்டு போனு, இல்லன்னா என்னோட தம்பி அந்த மாரி யாரு கூடயாது வெளில போனாதா அப்பயுமே என்னோட பொண்ணோட கைய நா விடவே மாட்ட
ஹ
ஆமா எங்க போனாலுமே அப்டிதா
ம்ஹூம் நறைய இது மாத்த இருக்கு
ஆமா தோழி, ஆமா தோழி, மாற்றதுக்காகதான நம்ம மாற்றி அமச்சிருக்கோ பாப்போ என்னா நடக்குதுங்கறத பாப்போ தோழி
இந்த வெளிய நம்ப ட்ர வெளிய வந்து இரு சக்கர வாகனத்துல போம்போதும் இந்த எதிர்ல வரவிங்க ரொம்ப வெளிச்சோ அதிகமா வச்சுட்டு வராங்க அதனாலயே நறைய விபத்துகள் இதாகுது
ஆமா தோழி, ஆமா தோழி, நம்ப தொடர்ந்து பேசுவோ தோழி நறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டோ பகிர்ந்துகிட்டோ, நன்றி தோழி, அடுத்த அழைப்புல சந்திக்கலா தோழி
நன்றி
என்னடா